தோழி
வணக்கம் தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி
ஆ கேக்குது ஆ கேக்குதுங்க தோழி
ம் ஆ இப்ப வந்து
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க தோழி
ஆ எஸ் ஏ பொண்ணுக்கு சாப்பாடு குடுத்துட்டு உக்காந்திருக்க தோழி ஆ இப்ப வந்து நம்ம பெண் பிள்ளைங்கள வந்து இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல எப் எப்டி வளக்கணு அப்புன்னு கொஞ்சோ சொல்றீங்களா தோழி
ஏ அ ம எனக்கு அந்த அனுபோ இல்ல ஆனா நம்ப இப்ப நா இருக்கறது கிராமம் கிராமத்துல கூட நெறையா நம்ம இப்ப தொலைக்காட்சிகள் எல்லா பாக்கும்போது கிராமத்துல கூட நெறையா தவறுகள் எல்லா நடக்குது அது வந்து பக்கத்துல நம்ம பக்கத்துல இருக்கிறவங்ளே யாரு வெளியில இருந்து வாரவங்க இல்ல நம்ம பக்கத்துல இருக் இருக்கிறவங்களே வந்து இது பண்றாங்க அதெல்லா பாக்கும்போது எனக்கு ரெண்டு பெண் கொழந்தைகள் ரொம்ப கஷ்டமாதா இருக்கு எப்டி நம்ம எப்டிப் கொழந்தைங்களுக் புரிவக்கிறது அப்டின்னு எப் கொழந்தை கிட்ட எப்டி சொல்றது அப்டின்னு கூட தெரில சின்ன கொழந்த ரெண்டு வயஸ் சு மூணு வயசு அந்த கொழந்தைங்கள கூட அந்த மாரின் பா தொலைக்காட்சிகள்லா கேக்கும்போது ரொம்ப மனசுக்கஷ்டமா இருக்குது நாளைக்கி நம்ம பசங்களுக்கு எப்டி நம்ம அவங்கள பாதுகாக்க போறோ அப்டின்ற ஒரு பயொ அந்த எப் பவுமே மனசுல இருந்துட்டே இருக்குது அப்ப அப்பத்துல இருந்தே எ பெரியப் பொண்ணு அஞ்சு வய்ஸ் ஆவுது அவகிட்ட ஆனா சொ சொல்லிதா வளக்குற ம் ந நல் நல்லதொடுதல் எது கெட்ட தொடுதல் எது அப்டின் சொல்ட்டு சொல்லி சொல்லிதா வளக்குற அவங்கள இருந்தாலு அந்த கொழந்தைங்க மோஸ் லி பாத்தினா நம்ப சாப்புற மிட்டாய்க்கு ஆசைப்பட்றாங்க ஃபோனு
ம் ஆமா முக்கியமா இப்ப நறிய பிள்ளைங்க வந்து வந்து ஃபோன் குடுக்குறோ அப்டின்னாலே அது இதாயிடுதுங்க இல்லயா
நான் வந்து குடுக்கவே மாட்டே ஃபோனே நான் வந்து அ குடுக்கவே மாட்ட நானு ஆனா இப்ப எங்க பக்கத்துல எங்க ரில் எங்க உறவினர் வீட்டுக்கு போம்போது அங்க பக்கத்து பசங்களோட பசங்களா உக்காந்து பாக்குறாங்க ஃபோனு இப்ப யாராவது இப்ப நம்ப அது மாரி ஸ்ரேஞ்சர்ஸ் யாராவது வந்து இந்தம்மா ஃப் ஃபோன் குடு நா ஃபோன் குடுக்குறே பாத் த்துக்கோ அப்ப வா போலா அப்டி அந்த தாட்லா கூட வருது ஆனா ஃபோன்னா ரொம்ப அதுல ஈர்ப்போடு இருக்குறாங்க எ பொண்ணு பெரிய பொண்ணு
ம்
அதனால நானு இருந்தாலு நானு ரொம்ப குடுக்கறது கடையாது குடு ரொம்பன் இல்ல குடுக்கு அந்த லீவ் டைம்ல அந்த விடுமுறை நாள்ல குடுக்குறனா அவ்ளதா இப்ப நானு தோ ஸ்கூல் போயி தோ ஒரு மாசொ மேல ஆவபோது இன்னமு நானு கொழந்தைகிட்ட இதா அக்கா ஒரு மணிநேரொ வெங் அப்படிலா கொடுக்கே மாட்ட ஒரு சிலர்லா சாப்டும் போது மொபைல் குடுப்பாங்க நானு அந்த மாரிலா கூட பொம் டிவில வேனா வ வ வெப்பே பொம்ம டிவி வெப்ப நானு ஆனா ஃபோன்லா குடுக்றது இல்ல இருந்தாலு கொழந்தைங்க யாராவது ஃபோன் குடுத்தா ஆ அந்த அ வாங்கி அ வாங்கிட்டு அவங்கூட போற இதுவுலதா இருக்குறாங்களே நறிய பசங்க அததா நம்ம மொதல்ல மாத்தணு சா என்னா சொல்றது மிட்டாய்களுக்கு ஆச பட்டு இந்த ஃபோன்ங்களுக்கு ஆசைப்பட்டுதா கொழந்தைங்க வந்து நறிய பேர் ஏமாந்து
ஆமா இப்ப நம்ம கிராமப்புறங்கள்ல இருந்தாலுமே வந்து ம் கிராமப்புறங்கள்ல இருந்தாலு நகர்ப்புறங்கள்ல இருந்தாலுமே நம்ம கொழந்தைங்க மேல வந்து நமக்கு வந்து ஒரு க கண் இருந்துகிட்டே இருக்கணு இல்லயா அப்ப அந்த காலத்துலைலா வந்து பெண் பிள்ளைகள பெற் றா செலவு அப்டிங்கறது பயந்தது போக இப்ப வந்து பெண் பிள்ளைகள் வந்து வரம் அப் பொண்ணு நெனச்சாலுங்கூட நம்ம வந்து அவங்கள எப்படி வந்து நம்ம நல்லபடியாக கரை சேர்க்க போறோ அப் அப்டிங்குறது வந்து ரொம்பவே பயந்து பயந்து இருக்க வேண்டிதா இருக்கு பள்ளிக்கு ப வீட்ல வச்சுக்கிறோ மத்தவங்கள்ட்ட விளயாட உடுறோ ஆ அப்டின்னு பயந்தா கூட இப்ப பள்ளிகள்லயே வந்து நறைய இப்ப இந்த மாதிரியான ம் சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே தா இருக்கு இல்லையா இந்த மாரி ஆ சிரியர்கள்லேயே வந்து செரியா இல்லாம வந் து சரியான முறையில இல்லாம தப்பு பண்ணிட் ருக்காங்க ஆமா அத் த வந்து நெனைக்கும் போது நம்ம பிள்ளைங்கள ம் பள்ளிக்கு அனுப்பவு பயமாதா இருக்கு க்கு வேன்ல இப்ப வேன்ல் போகறாங்க இல்ல ஆட்டோவுல போறாங்க அப்டின்னாலுமே அ செல புள்ள செல புள்ளைங்க வந்து சொல்றது என்னன்னா ஆட்டோக்காரங்க வந்து இது மாரி பண்றாங்க வேன்ல உள்ளவங்க வந் து அ தவறுதல்லா பேசுறாங்க ஆ அந்த மாரியான நறைய ம் குற்றச்சாட்டுகள் வந்து வந்து இப்ப வந்து நறைய நடந்துகிட்டே தா இருக்கு அப்டிங்குறப்ப நம்ம வந்து பெத்தவங்க வந்து பொம்பள புள்ள ஆம்பள புள்ள அப்டிங்கறத தாண்டி வந்து ரெண்டு பிள்ளைங்களுகிட்டமே வந்து நம்ம வந்து நல்ல விஷ்யங்கள மட்டுமே சொல்லி வளக்கணு இல்லயா இப்போ வந்து ஒரு ஆம்புள புள்ளையே நம்ம வச்சிருக்கோ
பெத்தவங்க கூட இது மாரி பெண்களை இப்டிதா பாக்கணு இப்பிடிதா அவுங்கள இங்க தொடணு இங்க தொடக்கூடாது டிஸ்டன்ஸ் எவ்ளோ எவ் ளோ எவ்ளோ தூரோ அவுங்க தொலைவுலயிருந்து பாத்து ம் பேசணு அப்டின்றதெல்லா நம்ம வந்து ஆண் பிள்ளைக்கு கண்டிப்பா சொல்லிக் குடுக்கணு ஆனா அது சொல்லி் குடுக்கற குடுக்கறாங்களான்னு தெரில ஏனா எ எனக்கு ஆண் பிள்ளை கெடையாது இருந்துருந்தா கண்டிப்பா நானு அந்த மாரி சொல்லி வாளப் பு வளர்ப்பே ரெண்டும் பெண் பிள்ளைகள்ன்றதுனால பெண் ம மத்தவங்க அந்த மாரி சொல்லி வளக்குறாங்களான்னு நமக்கு தெரியாதுல்ல நம்போ வந்து நம்ம பிள்ளே பாதுகாத்துக்கணு இப்ப வெளியில போறாங்க அப்டின்னா போவ் ஒரு வா பத்து நிமிஷத்துல இல்ல ஒரு அர பத்து நிமிஷத்துக்கு ஒரு முற கெழந்தை என்ன பண்றா விளையாட்றாப்ளா இங்க விளையாட்றாளா இல்ல அங்க விளையாட்றாளான்னு சொல்ட்டும் நம்ம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே நம்ம வேல செஞ்சாலு கொழந்தைங்க மேல ஒரு கண் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணு மொதல்ல
இப்ப யாரு கூட விளையாட்றா ஆ யாரு கூட விளையாட்றா என்ன பண்றா அதிகபட்சம் வந்து இப்ப கிராமப்புறங்கள்ல பக்கத்து வீட்ல வந்து அனுப்பி நம்ம விளையாட விடுவோல்லையா
கண்டிப்பா நாங்க ஆமா எ பிள்ளக் கூட போவா விளையான்னுவா அதுல கூட ம் எ சா சில பயங்கள் இருக்கு எல்லாரு நல்லவங்களு நம்புல நம்பவும் முடியாது கெட்டவங்கலு சொல்லவு முடியாது
ஆமா
கெட்டவங்கன் சொல்ட்டு நே நம்ளால நெனைக்க கூட முடியில ஒரு பயந்து பயந்துதா இருக்க வேண்டியதாருக்கு
கண்டிப்பா ஆ வந்து பக்கத்து வீட்ல தான விளையாட்றாங்க தெரிஞ்சவங் கூட தான விளையாட்றாங்க அப்டிங்குற ஒரு ம் அ அலட்சியத்துல வந்து நம்ம இருந்துடகூடாது யாரா இருந்தாலுமே வந்து அ இப்ப வந்து யாரையுமே நம்ப முடியல இல்லையா ஏன்னா காலகட்டங்கள் வந்து அப்டி போயிட்டுருக்கு ஆ சில அந்த போதை பொருட்கள் பயன்படுத்துறாங்க த்து இப்ப ம் கை பேசில கூட வந்து சரியான ஒன் கைபேசி அப்டிங்கறது வந்து ஆ நமக்கு வந்து எவ்ளோவோ பயனுள்ள விஷயங்கள் வந்து கைபேசியில இருக்கு அப்புன்னு நம்ம சொல்லலா அத தவிர்த்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து நெறையவே பாத்துகிட்டு இருக்காங்க
மார்னிங் எல்லாத் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாங்க ஆஹ் ரீல்ஸ் தான் பாக்குறாங்க
ஆஹ் ஆமா
அந்த அந்த இதுல வர்றது எல்லாமே அந்த வீ அந்த அந்த வீடியோக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஹ்‌ நெறைய தப்பு கலந்த மாதிரியும் வருது அந்த கொழந்தைங்களும் பாக்குறாங்க பெரியவங்களும் பாக்குறாங்க எல்லா கொழந்தையுமே இப்ப வீடியோக்கல்ல தான் மூழ்குறாங்களே
ஆமா
ஒவ்வொன்னுத்தையும் பாரு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நம்ம பெரியவங்க நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு கெட்டதா இருந்தா தள்ளிடுவோம் நல்லது மட்டும் பாப்போம் ஆனா கொழந்தைங்களுக்கு அது தெரியாது அதுங்க எல்லாத்தையுமே எல்லா வீடியோவுமே பாப்பாங்க நல்லதும் பாப்பாங்க கெட்டதும் பாப்பாங்க சில விஷயம் எல்லாம் அவங்களே பண்ணிட்டு இது எப்டின்னா நானு நானு‌ம் போன்ல பாத்தேன் அப்டின்னு சொல்றாங்க பசங்க
உம்
அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு போனு அவ்ளோ குடுக்காருது குடுக்குறது இல்ல இருந்தாலும் அப்பவே அந்த மாதிரி இருக்காங்க யாரு எங்கயாச்சும் பாத்தா அதுக்கு அப்டியே ஞாபகமா இருக்கு கொழந்தைங்களுக்கு
உம் அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்கக்கு‌ முன்னாடி வந்து நம்மளே எதுவுமே பேசிக்க மூல்ல ப எதுவும் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அப்டின்னாக்கா வந்து அவங்க வந்து அதே பண்றாங்க இல்லையா அந்த அந்த மாதிரி பேசுற அதுல இருந்து பண் ல இருந்து இருக்கு அதனால வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு முன்னாடி நம்மளே வந்து ரொம்ப ஜாக்கிர கிரதைய தான் இருக்க வேண்டியதா இருக்கு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம் நமக்கு என்ன அப்டிங்கிற மாதிரி போயிட்டு இருப்போம் வீட்ல அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா கூட சும்மா பேசிட்டுருக்காங்க அப்டிங்கிற மாதிரி போயிட்டு இருப்போம் இப்ப உள்ள பிள்ளைங்கல்லாம் இந்த மாதிரி நீ பேசனல இந்த மாதிரி பண்ணல்ல அம்மா அடிச் செல்ல அப்டிங்கற மாதிரி வந்து ஆஹ் கேக்குறாங்க
பண்றா போன் எடுத்து யாருக்கு அவங்க பாட்டிக்கும் அவங்க தாத்தாக்கும் யாருக்காச்சும் போன் பண்ணிடுறா அம்மா சண்டை போட்றாங்க அப்பா சண்டை போட்றாங்க
உம்
அப்டின்னு சொல்ட்டு
ம் அது மாதிரி இப்ப கொழந்தையே நம் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மெரட்டும் நான் எங்க வந்து நீங்க பாட்டிக்கிட்ட சொல்றேன் சொல்றேன் எங்க தாத்தா கிட்ட சொல்றேன் நீ அடிக்கிற அப்டின்னு சொல்லிட்டு அப்டிங்கிற மாறிலாம் சொல்லுங்க
கண்டிப்பா சொல்றாங்க சொல்லிட்டு தான் இருக்கறாங்க ஒரு ஒரு நாளும் கோவம் அவங்களுக்கு கோவம் வந்துட்டா மனுஷியா இருக்க மாட்டறாங்க இப்போ இந்த வயசுலயே
ஆஹ்
ம், கோச்சிக்கிட்டு இங் ஆ இங்க போய் ஒழிஞ்சிக்கிறது அப்டி அங்க போய் ஒழிஞ்சிக்கிறது அப்டின்னு போய் ஒழிஞ்சிக்கிறாங்க
ம், ம்
நம் நா கத்தி பேசுறே அப் நானே இப்போ சின்னவ கிட்ட சின்ன கொழந்தைகிட்ட கத்தி பேசுற அப்டின்னா அவளு அதே ல்ல அதே குரலுல பேசுறா கத்தி நா நா வந்து அவ தப் பு பண்ணிட்டான்னு சொல்ட்டு கத்தி பேசுற உனக்கு இந்த வயசுல என்னா தெரியு ஆனா நீ என்னா பண்ற அதே மாரி கத்தி பேசுறே என்னா உனக்கு என்னத்துக்கு இப்படி பண்ற அப்டினு நாம்ப எதாது ஏ இப்டி பண்ற அப்டின்னு நம்ப கேட்டா அவ அது எப் ப கோச்சிகின்னு அதுக்கப்பறோ இன்னொரு முறை அவ ஏதாச்சு பண்ணும்போது என்னா உனக்கு அப்டின்னு கேக்கறா பெரியப்பொண்ணு ஆ அதா கொழந்தைங்க முன்னாடி நம்ம பேசுற வார்த்த கொஞ்சோ க பாத்து நிதானமாதா பேசணுமே எந்த ஒரு வார்த்தையுமே
ம், கண்டிப்பா
கண்டிப்பா தோழி
ம் நமக்கான நேரம் முடிந்தது தோழி மீண்டும் ஒரு அழைப்புல இதப் பத்தி பேசலா தோழி
ஆ நன்றி தோழி நன்றி